பேஸ்லாமா தோழி
ஆ நிச்யமா பேசுலா நீங்க எத பத்தி பேசலான நெனைக்கிறீங்க
ம் தோழி ஆ விழாக்கள் பத்தி பேஸ்லா தோழி
ஓகே தோழி ஒரு அருமையான தலைப்பு சொல்லிர்க்கீங்க ஏனா நம்ப தமிழர் பண்பாடு மரபுன்னு வரம்போது விழாக்கள்ங்கிறது காலம் தொட்டு அன்று முதல் இன்று வரை வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வி ஷ்யமாவு இருக்கு அது தமிழர்குளோட மரபு சார்ந்த விஷ்யமாவு இரு க்குதான அந்த காலத்துலேலா பாத்தீங்கினா விழாக்கள் பட்டதுனா மக்கள் வந்து ஒரு அறுவடை விழாவாக இருக்கட்டு இல்ல வ வீரர்கள் வெற்றி பெற்று வந்தா இதெல்லா ஒரு விழாவா எடுத்து கொண்டாடிருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கு பாத்தீங்குனா ஒரு ம ஒரு ஊர் தலைவர் வெற்றி பெற்றவர் இல்ல ஊர் பாதுகாவலர்னு இர்ந்திருப்பாரு அவர வந்து வணங்குற விதமாதா வந்துட்டு திருவிழாக்கள் எடுக்க ஆரமிச்சிருக்காங்க அ இப்ப அது காலம் காலமா வந்துகிட்டே இருக்கு இல்லையா
ஆமா தோழி நீங்க சொல்றது முற்றிலும் உண்ம ஆமா தோழி இப்ப ஆ தீபாவளி பொங்கல் அப்டின்னா அ பொங்கலுக்கு பாத்தீங்கனா நம்ம வீடெல்லா சுத்தம் பண்ணுவோ ஃபிரெண்ஸ் வருவாங்க ம் ந ரிலேட் ஆ சொந்தக்காரங்கள் உறவினர்கள்லா வீட்டுக்கு வருவாங்க அது மாரி ஒற்றுமியா மக்களோட ஒற்றுமைக்காகவுந்தா இந்த விழா வந்து கொண்டாடப்படுது தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைனா வந்துட்டு உறவினர்கள் தெருவுல அக்கம் பக்கத்தினரோட கொண்டாடுவாங்க ஆனா விழாக்கள் ஊர் திருவிழாக்கள்ங்கமோது ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரு ஒன்று கூடி ஒரு எடத்துல இவ் விழானா இப்டி இரு க்குணு இந்த மாதிரி விஷியங்களேலா நம்ப பண்ணலா விழாவுல இப்பிடி முளைப்பாரி எடுத்தலா இருக்கட்டு இல்ல ஒரு பாடல் நிகழ்ச்சி ஒரு இசை கச்சேரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷ்யத்தியுமே மக்கள் ஒற்றுமையா திட்டமிட்டு அதற்கு தேவையான நிதிய கூட ஒரு த்தரே செஞ்சு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்டிங்கிற கார்ணத்துக்காக ஊர்ல இருக்க மக்களிடம்லா நிதி திரட்டி ஒவ்வொரு விஷ்யமு பாத்து பாத்து பண்றாங்க இல்லையா அ ஒரு ஊர் திருவிழானாலே அதுவு பெருங்கந்தாலு நம்ப தமிழ்நாட்ட பொறுத்த இத்தனைக்கு ஊர் திருவிழாக்கள் கோடை காலங்கள்ல தா இருக்கு அந்த நேரத்துல நம்ம ஊர்ல கொழந்தைங்களுக்கு ஸ்கூல் க்ஷல்லா லீவ் உட்டுருப்பாங்க கோடை காலத்துல திருவிழாவுக்கு எல்லா மகிழ்ச்சியா ஒவ்வொரு ஊருக்கு போய் கொண்டாடுறதுன்னு பல விஷ்யங்கள் இருக்கு தான
ஆமா தோழி நீங்க சொன்னது தா உண்ம ஆ பாத்தீங்கன்னா இப்ப அ ஒரு ஒரே வயது பெ பெண்கள்லா ஒரே மாதிரியா கூட இ பாக்கறதுக்கு ரொம்பவுமே அழகாருக்கு இப்ப முளைப்பாரி எடுத்தல் அப்டின்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே வயது பெண்கள்லாகட்டு ஒரே மாதிரியான ஒரே ஆடை உடுத்தி ரொம்ப நல்ல விஷயமா அத கொண்டாடுறாங்க அத பாக்குபோது ரொம்ப அழகா இருக்குமா முளைப்பாரியில கும்மி அடிக்கு போதெல்லா ரொம்ப அழகானதா இருக்கு அந்த விழால
ரொம்ப மிக மிக ச அருமையான ஒரு செய்தி சொன்னீங்க பெண்கள் அனைவரு ஒரு திருவிழானாலே பெண்கள் தான பெண்கள் என்னன்னா எதுக்காக பெண்கள்னு சொல்றன்னா ஆ எல்லாரு ஒன்று கூடி திருவிழாக்கள் நடத்தனாலு ஒரு விழானோன பெண்கள் அழகா அலங்காரம் இட்டு அ உடை உடுத்தி அதிலும் குறிப்பாக ஒரே மாதிரியான சேலை அணிந்து தலை நெறைய பூ வச்சி முளைப்பாரி எடுத்து அவர்கள் ஒன்று கூடி ஒரு கும்மி அடித்தலாக இருக்கட்டும் இல்ல கோலாட்டம் வள்ளியாட்டம் இந்த மாரி விழாக்கள்லா நடத்தும் போது அது பாக்க போது கண்ணுக்கு எவ்ளோ குளிர்ச்சியா மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஒற்றுமையோட வெளிப்பாடா இருக்குல்ல எந்த பிரிவினைகளு இல்லாம
ஆமாமா ஆமா அதுக்காக தா ஆரம்பத்திலருந்தே விழாக்கள் கொண்டாடிருப்பாங்களோ அப்டின்னு எனக்கு ஒரு கருத்துமா
நிச்சயமா சரியா சொன்னீங்க விழாக்கள்னாலே ஆனையத்தோரும் விருப்பத்தோட கொண்டாடுறது தான ஒன்று கூடி அது ஒரு கலாச்சார முறை முறைப்படியா இருக்கட்டு இல்ல ஐதீக இல்ல தெய்வீக முறை படியாக இருக்கட்டு இல்ல ஒவ்வொரு இனக்குழுக்களோட முறையாக இருக்கட்டு அனைத்து இடங்கள்யுமே உலகம் முழுக்க வந்து விழாக்கள்ங்குறது பண்டிகை எல்லா கொண்டாடப்பட்டுட்டுதா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயு ஒவ்வொரு விதமான மரபுகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விழாக்கள்னா உணவு வந்து ரொம்பவே சிறப்பான விஷ்யமா இருக்கு ஒரு சில ங்கள்ல அசைவ உணவுகள் சமைப்பாங்க திருவிழாக்கள்னா ஒரு சில இடங்கள்ல சைவ உணவுலயே ஒரு வட பாயசே வச்சு ஒரு முழு விருந்தா செய்வாங்க மற்ற இடங்கள்ல அன்னதானம் செய்வாங்க ஒரு எடத்துல ஒன்று கோடி மக்கள் பொங்கல் வைப்பாங்க இல்லைங்களா
ஆமா தோழி ஆமா தோழி ஆமா இப்ப குலதெய்வம் கோயுளுக்குல்லாம் போனா சொந்தோ எல்லாமே சேந்துதா போறோ இல்லையா பங்காளிங்க அந்த மாரி அ எல்லாரு சேந்துதா போறோ இல்லையா அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றும அதிகரிக்குது பாருங்க சண்ட அப்டிலா பாக்காம பங்காளிங்க எல்லாருமே சேந்தே இப்ப கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்குறோ அப்டின்னா அது வந்து ஒரு ஒற்றுமைய ய இருக்கு பாருங்க ஒற்றுமையா இருக்கு பாத்தீங்களா
நல்ல ஒரு சரியான கருத்து சொல்லிருக்கீங்க விழாக்கள அதாது விழாக்கள்ல தா ஒ ற்றுமை அதிகமாகுது அதாவது எப்பொழுது நம்ம நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மட்டுமே இருந்துருப்போ ஒரு திருவிழான்னு வந்துருச்சு இல்ல ஒரு பண்டிகைன்னு வந்துட்டுன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணா இருப்போ நம்மளோட சொந்தக்காரங்க மாமா அத்த தாத்தா பாட்டி அக்கா அம்மா னு அத்தன பேருக்கு தொலைபேசில தொடர்பு கொண்டு எங்க ஊர்ல திருவிழா நடக்கபோது நீங்க நிச்சயமா வந்தர்ணு அப்டின்னு எல்லாருக்கு ஒரு அழைப்பு குடுக்கறதா இருக்கட்டு அந்த திருவிழாவுக்கு அனைவரு வீட்ல ஒன்று கூடுனோனா அவங்க எல்லாரு ஒன்று ட்டா மகிழ்ச்சியா சிரிச்சு அளாவுறது பிடித்த விஷயங்கள செய்யறது குடும்பத்தினர் அனைவரு ஒற்றுமையா விழாவுக்கு போய் கொண்டாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லா நிச்சயமா நடக்க உந்தான
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா நடக்கு இப்போ பொங்கல்ன்னு பாத்தீங் சொல்லுங்கம்மா
உங்களுக்கு ஏதேனு ஒரு சிறப்பான அனுபவ ஏதேனு இருந்தா சொல்லுங்கள பொதுவான அனுபவங்கள் ஒரு விழாக்கள்னா இந்த மாதிரி இருக்கு இதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்டின்னு
சிறு வயதுல பாத்தீங்கனா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தைங்க எல்லாரு அ விழாக்களுக்கு விழாவுக்கு திருவிழாவுக்கு எல்லாரு ஒன்னு சேர்றது மட்டுதா ஆ சிறப்பான அனுபவமா இருக்கு இருக்கு இருந்துச்சு எனக்கு இது வரைக்கு சிறு வயதுல பாத்தீங்கன்னா
நல்ல விஷய சொல்லிருக்கீங்க தோழி அதே மாதிரி இந்த பண்டிகை கள் விழாக்கள் இங்கு போது நம்ளோட அந்த பொருட்கள் வாங்குறது அங்கங்கேயோ ஒரு சிறப்பு கடைகள்ல்லா அமைக்கப்படு அங்க விக்குற பொருட் க்கள வாங்குறது தின்பண்டங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தலயு ரொம்ப ஆர்வ செலுத்துவோ தான
ஆமமா
சொல்லுங்க தோழி உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க
ஆமமா இப்ப வீட்ல இல்லாத ஜமான வீட்ல இல்லாத பொருட்கள பாத்தீங்கன்னா நம்ப திருவிழாலதான தேடி தேடி வாங்குவோ அது வந்து ஒரு ஞாபகமாவே இருக்கு இந்த திருவிழால திருவிழா போம்போது இந்த ஜாமா வாங்னோல்லயா அந்த பொருள் வாங்குனோல்லயா அப்படின் சொல்லிட்டு இது வந்து ஒரு ஞாபகமாவே இருக்கு நம்மளுக்கு
ஒரு ரொம்ப என்னோட குழந்தை பருவத்த நினைவூட்டுற விதமான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க ரொம்பவே சரி ஒவ்வொரு திருவிழாவுக்கு போகு போது ஒவ்வொரு விதமான பொருட்கள் வாங்குறது அதாது குழந்தை பருவத்துல அலங்கார பொருட்கள் வளையல் மணி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது தின்பண்டங்கள் வாங்குறது அது கோடை காலத்துல நடக்குற திருவிழாக்கள்ல பனமரம்ன்னு சொல்லுவாங்கல்ல பனை மரத்தோட மட்டையில செய்யக்கூடிய விசிறிகள்ல்லா விக்கு குழந்தைக பருவத்துல அது நாங்க ரொம்பவே ஆர்வப்பட்டு வாங்கிட்டு வருவோ விசிறிலயே வண்ண வண்ணமான கலர்ல்லா அடிச்சிருப்பாங்க ஒரு மூடி விரிக்கிற மாதிரியான விசிறி இதெல்லா வாங்கிட்டு அத வாங்கி ஒரு திருவிழா முடிச்சு ஒரு வாரத்துக்கு அந்த கோயில் திருவிழாக்கு போன நா விசில் வாங்குன அப்பிடின் சொல்றதாக இருக்கட்டு. மற்றபடி மற்ற உண்டியல் வாங்குறது பானை வகைகள் வாங்குறது இது எல்லாமே ஒரு திருவிழானா ஒரு முக்கியமான விஷயமா இருக்குந்தான
ஆமா தோழி ஆமா இப்ப பொங்கல் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடு எல்லாமே சுத்த பண்ணுவோ. வீ டு சுத்த பண்றப்ப இந்த மார்கழி மாசத்துல குளூர்ல வந்து வீட்ல இருக்குற பொருட்கள்லா ஒரு பூஞ்சை மாரிலா படிஞ்சிருக்கு. இப்ப உள்ள இருக்குற துணியா இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல வாடை இருக்காது. அதனாலயே நம்ப வீடு பொங்கல்ல சுத்தோ பண்றோ. நறையா அறிவிலு அறிவியலு இருக்கு பாத்தீங்களா. பழைய மரபுல வந்து கொண்டாட்ன பொங்கல்ல கூட எவ்ளோ ஒரு அறிவியல் இரு க்கு பாருங்களே
ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம பொங்கல் பண்டிகையு இப்போது இந்த எடத்துல திருவிழாவா இல்லாம நம்ம பொங்கல் பண்டிகைய பத்தி பேசுமோது பண்டிகையில பாத்தீங்கன்னா கரெக்டா கோடை கால அப்பொழுதுதா ஆரம்பிக்கு அப்ப முன்னாடி குளிர்கால தொடர் மழைகளை எல்லா நம்ம சந்திச்சிருப்போ அதனால வீட்ல உள்ள துணிகளாக இருக்கட்டு வீடு முழுவது ஒரு மழை சாரல் குளிர்னால ஒரு துர்நாற்ற மெல்லியதா வீசுறது துணிகள்ல்லா வந்து ஒரு பூஞ்சை தொட்டுனோட இருக்கு. அதெல்லா தெவச்சு சுத்தப்படுத்துறது நீங்க சொன்ன மாரியே ஒரு மிக சிறந்த அறிவியல் இல்லயா ஐ திகத்துல அறிவியல் இருக்குதான
ஆமா தோழி ஆமா தோழி இப்ப தீபாவளி பரகாங்களாகட்டு பக்கத்துல இருக்குற அ வேற மதத்தினருக்குலா குடுப்போ இல்லயா. தீபாவளி பலகாரங்கள் ஆகட்டு வேற மதத்தினருக்கு கொடுப்போ. ஆமா.
அதே போல பக்ரீத்து. ம். பக்ரீத் ரம்ஜான் மாதிரியான பண்டிகைகள்ல நமக்கு வந்து அங்குள்ள சிறப்பு உணவான ப்ரியாணி வரு. அதே போலவா நம்மளோட நண்பர்கள் வீட்டுல நியூ இயர்க்கு நமக்கு கேக்கு வரு. அனைத்து உணவு பரிமாற்றம் வந்து திருவிழாவா இருக்கட்டு பண்டிகையா இருக்கட்டு இரண்டுலையுமே அப்டியே பகிர்ந்து கொடுக்கபடுது இல்லையா.
ஆமா ஆமா
ம் திருவிழாக்கள் பண்டிகைகள் பத்தி பேசுனதுல பல மக பயனுள்ள மகிழ்ச்சியான விஷ்யங்கள நம்ப பகிர்ந்து கொ ண்டு இருக்கோ. உங்குளோட பேசுனதுல எனக்கு என்னோட குழந்தை பருவமு நி நினைவுக்கு வந்து போகுது. பல திருவிழாக்கள் பற்றிய அழகிய நினைவுகளு எனக்கு கெச்சுது
ஆமா தோழி. சிறுவயது ஞாபகொ எனக்கு இப்ப அதிகமாவே இருக்கு தோழி. பழைய மாதிரி சித்தப்பாவோட ராட்னோ சுத்துனது அதெல்லா ஞாபகோ வந் திர்ச்சு தோழி ஐஸ்கிரீம் சாப்ட்டது சண்ட போட்டது ட்ரெஸுக்கு சண்ட போட்டது நா அக்காவோ சண்ட போட்டது தங்கை ஓட ஆ வெளயாட்டு ஜமானுக்கு சண்ட போட்டது அந்த ஞாபகோ எல்லா எனக்கு நறையா வந்துடுச்சு தோழி. உங்களோட பேசுனதுல எனக்கு பழைய மகிழ்ச்சியான ஞாபகோ எல்லா அதிகமா வந் ஆயிடுச்சு தோழி.
நிச்செய்மா தோழி. மீண்டு ஒரு முறை வாய்ப்பு கெடைத்தால் பேசுவோ. நன்றி.
நன்றி தோழி.